நேத்துள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச் பயங்கரமா இருந்ச்சிலா
ஆ அதெல்லா மறக்க முடியுமா வாழ்க்க ஃபுல்லா மறக்க முடியுமா
ப்ப எங்க அண்ணா கிட்ட கூட இப்ப அதபத்தா பேசிட்டிர்ந்தே அண்ணா ஆ நா ஆமா நிதில் அண்ணா ஆ கிட்ட ஒரு ஒரு சம் இப்பிடின் எக்ஸாக்டா சொல்லல அந் தர்ஷினி சொன்னா கரட்டா ஒரு அஞ்சு வர்ஷமா ஒரு எடத்துக்கு போகணுன்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா அது போகவே முடில நா தா சொன்னே அண்ணா அது அம்மா பெர்மிஷன் வாங்கனோ பிளஸ் அம்மாவு கஷ்டப்பட்ற குடாது அதனால அதுக்கு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தே அஞ்ஜி வருஷத்துக்கப்றோ எங்க அம்மா நேத்துதா ஓகேன்னு லைட்டா மனசு தெறந்தாங்க நா ஒடனே கெளம்பிட்டோ அதுலயே எனக்கு என்னெ எனிய வாழ் க்க ஃபுல்லா இனி சக்ஸஸ் தா போல ஃபஸ்ட்டு சக்ஸச பாத்த இது நா அழுதிட்டே அதனால இனி எதுவுமே ஏ லைஃப்ல எதுவுமே பேடா நடக்காது
ஆ
சொன்னே ஒரு ஃபஸ்ட்டு சக்சஸ பாத்த பீல் இருந்துச்சு நேத்து அதுக்கப்றோ சொன்னே அது போலீஸ்சு அப்டின்னு சொன்னே மத்தபடி அவங்கள பத்திச்ச எதுவும்மே சொல்லல கோயிலுக்கு போயிட்டு அப்புற அங்க ரெண்டு குட்டிஸ் இருந்தாங்க
அதனால உனக்கு பிரச்சன இல்ல இப்ப மத்தவங்களா இருந்தா கேப்பாங்க இவெ கேட்க மாட்டா
ஆ கேக்க மாட்டாங்க கேட்டாலு இவங்ள்ட நா ஏர்கனவே அக்காட்ட சொல்லிருக்கேனு சொன்னேல்ல அக்கா கிட்ட நா போட்டோ எல்லாமே எடுத்து காம் ஆ போட்டோ எல்லாமே நா அக்காட்டா காம்ச்சிருந்தே நேத்து அக்காட்ட பேசம்போது ஆ ஆ கோயில் போட்டோ மட்டுந்தா காமிச்சே அவங்க போட்டோ காமிக்கள அவங் ச்சா எல்லாரு ஓடிருவாங்
உண்மையிலே இப்ப சென்னைக் கூட அவ சேவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எங்க ஓனர் ஒன்னு சொல்ல மாட்டங்க சேவ் பண்ணாம வந்து எங் ஓனர்
நா அதுக்குதா ஃபேமிலியோட வரட்டேங்க ஏன்னா ரெண்டு குட்டி இருக்கு உங்க ஒய்ஃப்ங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கெடையாது ஆ சரி ஃபேமிலியோட வந் து தங்கிருக்காங்க எதுவு தனியா வந்தாங்கன்னா அடிச்சு வெரட்டிடுவாங்ளே
ஆமா
அந்த லெவல்ல தானே இருக்கு இன்னொன்னு பேடு இம்ப்ரெஷன் ஆயிரு அதுக்கு விருப்போ இல்ல அதனால நா வந்து இப்டி ஒரு பிளான் பண்ணே சடனா யாருக்கா இருந்தாலு அப்டித்தான இருக்கு தேர்ட் நம்ளுக்கு தேர்ட் பர்சன் ஆ
க்கு அவங்களுக்கு பொறாம அவங்க பாத்து மொறச்சிருக்காங்க பாத்து பயத்திலதா லைட்டாதா பொறாமன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டான்னா
அது அன்எக்ஸ்பெக்ட்டு இதுக்கு அவங்க ஷாப்புக்கு தனியா போனாங்கன் சொன்னொன்னே கடைக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆ
ஆமா அதுவு சொன்னாங்க இதுவு சொன்னாங்க இவங்க இவளாலதா இப்டி இருக்கு இல்லன்னா என் பிள்ளைகள நா தங்கமா வளப்பே எங்கனாலு கூட்டிட்டு போயிட்டு வந்து இப்ப எங்கியது இன்னைக்கு நேர்த்துலா வய முடிட்டு இருக்கா இனி இன்னு ஒருநேர கூட்டு போனன்னு வச்சுக்கேயே பெரிய படயே எடுத் ட்டு வந்துருவா அப்டினு சொல்லிட்டு இருந்தாங்க
ம் சரி
அது பிள்ளைங்களுக்கு அப்டின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களு தனியா கூட்டிட்டு போய் வளக்கணு அப்டின்ற மாரி சொல்றாக இவியலு டா அந்த வேலையெல்லா இருந்தாலு ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது ஒதுக்கி பிள்ளை பிள்ளங்கு போது டக்குன்னு ஒரு பைக்ல தூக்கி போட்டு எப்டினால எங்க போனாலு கூட்டி
பிளஸ் அது ஒரு குட் பேரண்டிங் கூட அந்த வந்து அட்டாச்மெண்ட் இப்ப இருக்கு சொசைட்டிக்கு வந்து ஒரு பேரண்ட் வந்து நல்ல அட்டாச் மென்ட்ல இருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம்னாலு இமிடியட்டா ஷேர் பண்ணுவாங்க தைரியமா ப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணுவாங்க
ஆமா ஆனா அவள அப்டி கூட்டிட்டு போ முடியாதுன்னு சொன்னா அவளுக்கு அது புரியாது உடனே அவள பொம்பள பிள்ளைய மட்டு கூட்டிட்டு போரா பாச பிள்ளைகள மட்டு கூட்டிட்டு போரா என்னை கூட்டி போலனு சண்டைக்கு வந்துருவா அப்டினு சொல்லிட்டு இருந்தாங்க
அது சரி அது அவங்க அவ்ளோதா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ண முடியு வச்சுக்கலா அதனால அப்டி இருக்கா அதல்லா சரியாயிரு அதுக்குப்பெறகு அது நாம இங்கன்னு இல்ல நெறய எடத்துல அப்டிதான
எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு எடந்தம்பா பிள்ளைல் விஷயத்துல பொறாமபடுறதுன்னா வேற யாரு பிள்ளைல் விஷயத்துல பொறாமப்பட்டேன்னு
இப்ப வந்து நம்ம நெக்ஸ் ட்டு பால்காய்ப்ப எல்லா எப்டி டிரெஸ் எடுத்து குடுப்பாங்க என்ன கலர்ல எடுத்து குடுப்பாங்க
என்ன கலர்ல எடுத்து குடுப்பாங்கன்னனு தெரியாது எனக்கு சேரி எடுத்து குடுப்பாங்கன்னு மட்டு தெரியு
ஆ சர்பரைஸ்க்கு வெயிட்டிங் என்னதோ ஒரு சர்பரைஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு வெயிட்டிங்
பாக்க முடியாத அளவுக்கு இன்வைட் பண்ணுவன்னு சொன்னாங்க ஒரு அதாவது அப்டி சொல்ல எப்டி சொன்னாங்க வித்தியாசமா பண்ணுவேண்ணா எப்டியோ சொன்னாங்க
ம் து எல்லாமே வித்தியாசமா தானே யோசிப்பாங்க அப்றோ நா ரூம்ஸ் ம்மே பாத்து அனுப்பனே அதுக்கு வேற எதுக்குமே ரிப்ளை வரல பட் அவங்க ரெண்டாவது நம்ம நேர்ல போய் பாத்து சொன்னா அப்போ என்ன சொன்னாங்க என்னமோ க்கறது னாங்க ஆ அதனால எனக்கு தெரிஞ்சு அதுதா ஆனா நா அதுக்கப் றோ நெறைய மாடல் அனுப்புனே அந்த இன்டீரியர் டிசைன்ஸ்சு ஆ மூணு பெட்டுக்கு இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து ரெண்டு மூணு தா அனுப்புனே எனக்கு தெரிஞ்சு அதெல்லா மிக்ஸ்டு காம்போல ஒன்னு வருன்னு நெனைக்கிறே இல்லன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மள ஒனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நீ ஒண்ணு சொன்னியா அதே மாதிரி நானும் ஒண்ணு சொன்னேல்ல அதுதா அவங்களுக் க்கும் புடிக்கும் ஒருவேள அதுவும் பைனலைஸ் ஆய் இருக்கலாம் இல்லன்னா தெரியல ஏன்னா அதுக்கப்றோ ஏன்ட்ட அத பத்தி எதுமே ஆ டிசைன்ஸ் ஷேர் பண்ண சொல்லல
ம் செரி செரி
அதுக்கப்றோ இப்ப ஸ்டேட்டஸ்க்கு தா கேட்டாங்க கால் பண்ணாங்க ஸ்டேட்டஸ் தா கேட்டாங்க நா அதுக்கு தா ஒண்ணுமே எடி பண்ல இன்னைக்கு இன்னைல்லா நா கொஞ்ச ஒர்க்கா அதனால இன்னிக்கு போ முடியாது அதனால இன் பாக்கலா எ நாளைக்கும் ஃபுல்லா ஒர்க்கு இருக்கும்
என்னச்சி
பைக்கு கண்ணாடி ஒடஞ்சு போச்
நீ எங்கன தெரிமா ஒடச்சது நீயு
ஆ அது அம்மா டெர்னிங்ல்ல வந்தாங்களா ஃபர்ஸ்ட்டு நல்லா ஓட்னாங்க நானும் ஓட்னதும் செரி ஓகே நல்லா ஓட் றாங்கலே அப்படின் சொல்லி நா கொஞ்ச டிஸ்டன்ஸ்லயே இருந்தே இப்போ நாங்க தோப்புல ஓட்னாங்களா அப்ப தோப்புல ஓட்றப்போ ஆ பாக்கறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா சரி இவங்க மேனேஜ் பண்ணிருவாங்க ஒரு ப்ராப்ளமும் கெடையாது அப்டின் சொல்லிட்டு அங்க கொஞ்ச பயந்து கொஞ்சோ பின்னாடி பின்னாடி ப்படி ஓடி போய் பக்கத்துல பக்கத்துல இருந்தே ஆனா அங்க தோட்டக்குலா எப்டின்னா அப் அப் அண்ட் டவுன்ஸ் நெறைய இருந்துச்சு மேடும் பல்லமா அப்படின் நெறைய இருந்துகிட்டே இருந்துச்சா அப்போ அதுல வந்து அவங்க மேனேஜ் பண்ணிரு வாங்க அதுலயே மேனேஜ் பண்ணிருக்காங்க இது ரோடுதான ன ஆனா மொத ஓட் ரப்பவே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்போவது நா கொஞ்ச கேர் ஃபுல்லா இருந்துருக்கணும் ஆ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு ஓ ட்டும் போதே அது கூட ஆமா இதுல இது அப்போ வெல்கம் போட் இருந்துச்சில்ல அது வந்து பாத்தே இது நடுச்சுல இருக்கு அப்போ வீட்ல இ இடிச்சிட கூடாதுன் ஒரு பயோ இருந்துட்டே இரு ஏனா அதுல இடிச்சுட்டா அவ்ள தா முடிஞ்சு அப்படின் சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தே ஆனா மொத ரெண்டு ரவுண்டு ஓகே ரெண்டாவது ரவுண்டு வரம்போது எனக்கு அப்ப பயோ இருந்தது ஆனா அப்ப அவங்க அழகா மேனேஜ் பண்ணி வந்துட்டாங்க அப்போ மூணாவது ரவுண்டுக்கு நா அத பாத்துட்டு அசால்ட்டா நின்னே சரி அதா வந்துட் ட்டாங்கல்லா இதுக்கு என்னன்னா அந்த பிரதீபா அவங்க வீட்ல இருக்க தெரியுமா அந்த லாஸ்ட்டு வீடு அவங்க வீட்ல ஏதோ ப்ர பாட்டுக்கு வந்து வெளியேந்து உக்காந்து வாசல்ல எழுதிட்டு இருக்காங்க அதுக் அவங்க ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க வெளியதா உக்காந்து இருந்தாங்க இ பழகிட்டு இரு நியூ தான அதனால பழகிட்டு இருந்த ஒன்னே கொஞ்ச தூரோ வந்தோனே எனக்கு அது ஒரு பயோ அந்த செய்டும் பொயற கூடாது அவங்களயு இடிச்சுற கூடாது அவங்க வாசல்ல உக்காந்துருக்காங்க இந்த சைடு போஸ்ட் கம்போ அப்டின் சொல்லிதா ரெண்டாவது ரவுண்ட்ல நா பயந்தே ஆனா அழகா மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்றோ இவ்ளோ நாளா விழுந்ததே கெடையாதுல்ல அழகா அப்டி ஸ்லிப்ப ஆவாங்க ஒரு மாரி தள்ளாடுவாங்க ஆனா விழுந்தது கெடயாது அப்ப மேனேஜ் பண்ணிக்குவாங்கண்ட்டு நானும் தைரியமா விட்டுட்டு நின்னாச்சு ஆ அதுக்கப்றோ நா பேக்ல ரொம்ப பேக்ல வந்து கொடி கம்போ இருந்துச்சில்ல அங்க நின்னே அப்பவு போஸ்ட் கிட்ட போனாங்க நா நோட் பண்ணே அப்ப கிட்ட போனொன்னே ஸ்லோவாயிட்டு வண்டி அப்ப பிரேக் புடிச்சி திருப்பிருவாங்கட்டு நானு அசால்ட்டா நிண்ட அவுங்களு ஸ்லோ பண்ணாங்க அதுக்கப்புறோ அவுங்களுக்கு கிட்ட போனோனே இடிச்சிருவோனோ வண்டி நித்தல இல்ல லைட்டா ஸ்லோவாயி மூவிங்ல தா இருந்திச்சு இடிச்சிருவோமோன் பயத்துல ஆக்ஸ்லைட்டர என்ன பண்டாங்க சர்ருன்னு திருக்கிட்டாங்க திருக்குனதோட வண்டி சரிஞ் ஆனா ஒரு நல்ல காலோ என்னென்னா ரோட் விழல லோ ரோட்ல விழுந்தா கண்டிப்பா அவுங்களுக்கு நல்லா அடிபட்ருக்கு வண்டிக்கு பயங்கர டேமேஜ் அ அது மண்ண அடிச்சி போட்டதுனால அந்த மண்ணுல விழுந்துட்டாங்க ஆ அவிய விழுந்து அவிய வண்டி அவிய மேல வண்டி விழுந்துட்டா அதுக்கப்பறோ ஓ பதறியடிச்சி நா ஆமா நா ஓடி வந்து அண்ணா லேப்டாப்பு வெச்சி இங்க போய் உக்காந்து இருந்தாங்க தர்ஷ்னி உக்காந்து இருந்தாங்க ஐயோ எல்லாரு ஓடி வந்தாங்க அப்புறோ நா வண்டி ஆஃப் பண்ணிட்டு வரே வண்டி தூக்கணும் நம்புளுக்கு அந்த விழுந்ததுல அதுவு தோணல அண்ணா வந்து டக்குனு நியாபடுத்துனாங்க வண்டி ஆஃப் பண்ண அப்டினா அப்புறோ வண்டி ஆஃப் பண்ணுனோனா அப்புற அண்ணா வண்டிய தூக்குனாங்க கொஞ்சொ மூவ் பண்ணாங்க அம்மா டா ஜாலியா எந்திச்சி உக்காந்து போயிலோ செல்ல உக்காந்துட்டாங்க அத்தது தா பயங்கர அப்ரிஸியேஷன் இதெல்லா ஒன்னு இல்ல வண்டி உளுந்து ஒன்னோ ஒடஞ்சி போனாலு நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலா ஒண்ணு பெரச்சனல நம்புளுக்கு ஒன்னு ஆவுலல்ல அ வா வா உக்காரு அடுத்து ரவுண்டு போலான்னு இருந்தாங்க ஆனா எல்லாரு வெளியிருந்தாங்களா இது குமார் பாதிங்கலா அப்டியே தஸூ பூஸூ
தேவையா இது உங்களுக்கு கொல்லிககண்ணு பட்டோனோ செரியாயிருக்க வேண்டாமா
நின்னு பாத்துட்டு திரும் ரொம்ப நேர வெயிட் பண்ணி பாத்துட்டு அதோட அப்டியே சென்ட் அண்ணாட்ட அண்ணா அப்றோ வண்டி நொறுங்கனது மனசு சும்மா அன்னக்கி நீ கீழ போட்டதே இவ்ளோ எவ்ளோ மனசு உரு
அது நா போட்டனு சொல்லாத நா நிறுத்திட்டு கேட்டே ஓப்பன் பண்ணி உள்ள வந்துட்டே ஆனா அப்றோ எப்டி உழுந்துன்ன எனக்கு தெரியாது
அதுக்கப்பறோ அன்னைக்கே மனசுச்சி அடுத்தது நா ஒரு நாள் சிரிச்சு அன்னைக்கி மனசுச்ச இன்னிக் கண்ணாடியி சல்ல அவ ஆனா எனக்கு இனக்கி எதுவு தெரில செரி நம்ம சர்வீஸ் உடுனோம் தான நெனச்சோ உட்டுக்கலா இல்ல ஐயயோ இப்ப நீ சொன்னோன தா ஞாபகத்துக்கு கோயில் நடையிலருந்து எடுத் து வந்தாங்களானு தெர்ல அந்த கண்ணாடி இத செரி இல்லயப்பா நாளைக் காலைல பாத்துக்லா கேட்டு அந்த கண்ணாடி இது டஸ்ட்பின்ல போட்டே ஆனா அந்த இது இருக்குல்ல அந்த பிளாக் கலர்
ஆமா
அ அது எடு கோயில் நடையில வச்சிருந்தாங்க எடுத்துட்டு வந்தாங்க
போ அதே கழண்டு போச்சா
அத கழட்டிட்டோ அப்றோ அ த வச்சி என்ன பண்றது கண்ணாடி அடி ஃபுல்லா ஒரு பிஸ் விடாம அப்டி சல்லி சலியா நொறுங்கிட்டு
ஓ சேரி சேரி
அப்றோ சேரினு சொல்லிட்டு அத அண்ணாதா கழத்துனாங்க
இப்ப நாளைக்கி ஊர்க் போம்போது கண்ணாடி இல்லாம எப்டி வண்டி ஓட்டுவீங்க
ஒன் சைட் இருக்குலா ம் பண்ணிட்டா பின்னாடி ஒருத்தவுங்க இருப்போல்ல அதனால பெரச்சன இல்ல
பள்ளத்தல உடுறதுக்கு ஒரு ஆளோட வீடியோ காமிச்சி சொன்னீங்க
கஷ்டதா என்ன பண்றது அது என்ன சொல்ல வேண்டியவங்கள்ட சொல் சொன்னே ஆனா ரெஸ்பான்ஸ் இல்ல அதுக்கு ஆமா மெசேஜ் பண்ணிருந்தே ரிப்ளே வர்ல
ம் கவனிச்சிர்க மாட்டாங்க அவ டென்ஷனா தான்டி சுத்திட்டு இருந்தாங்க அப்றோ தா ஏதோ கொஞ்சோ நார்மலா பேசனாங்க
ம்
அது அந்த நார்மலா பேசன நீ சண்ட போட்டு போன அதோட மண்ட காஞ்சி போய் ஏ ஏகி ட்ய கத்தனாங்க நா என்டல்லா கத்தாதீங்க
ச்சன் பண்ணிட்டாங்க அப்ப நா அந்தளவு கோவ த்துவ அது டக்குனு யானு தெர்ல அது சுல்லுனு மண்டைக்கு ஏறிட்டு அதா கோவபட்டே அப்ப கோவபட்டா அந்தில்ல போவேண்டி தான அவ பேய்டுமா அப்டின்னு கிட்ட
அதலா போவாத போவாதண்டுருபாங்கலே
இல்ல அப்டி சொல்லல பேய்ருவியா அப்டினு கேட்டாங்க வாய்ஸ் டோன் லா வித்யாசமா இருந்துச்சுல அந்தால இல்ல அப்டினு உங்களால நா போறன்டாங்க சேரி சேரி லன்ச் ஹவர்ல பேசறடி
இல்ல அவட்ட ஐடியா தா சொல்லிட்யிருந்தே என்ன பிளாக் மேல பிளாக் நா இந்த தட சொல்லிட்டு இருந்தன்னா அதுக்கு அப்டிதா ஏதோ ஒன்னு சொல்லி உனக்கு நா கிருக்கு மாதிரி சுத்துனா ஒன்னு பிரச்சன இல்லயே வைக்கலயேங்கற மாறி ஏதோ சொல்லி டக் பிளாக் பண்ட்டாங்கன்னு ஐயோ நா இந்த அர்த்தத்துல பேசல தெரியாம பேசிட்டே என்ன வுட்ருங்கடா
அப்டின்ட்டு சொல்ட்டு வண்டிக்கு டெமேஜ் இல்ல அப்றோ ரெண்டாது அண்ணா கிட்ட வந்து வுக்காந்து பேசுறே அப்பதா அண்ணா அண்ணாவு அக்காவு இதே மாரி சாகசோ சென்னைல பண்ணிருக்காங்க காத்து இல்லாம இருந்திருக்கு வண்டி அத நோட் பண்ணல நோட் பண்ணாம பேயிருக்காங்க போனப்போ என்ன ஆயிருச்சு ஒரு டேனிங் வந்துச்சா டனிங் வந்தப்போ அண்ணா பின்னாடி ஜாலியா மா அக்காவ ட்ரை பண்ண விட்டிட்டு பின்னாடி ஜாலியா உக்காந்துருக்காங்க ஜாலியா உக்காந்துட்டு பேயிருக்காங்க கடைசில அது வண்டி லைட்டா நம்ளுக்கு அப்பப்போ நம்ம வண்டியுமே அந்த டயர் வந்து லைட்டா ஸ்லிப் ஆகு யன்னு தெரியாது அந்த மேல ஏத்துரப்போ நம்ளுக்கு அந்த பள்ளோ ஃபுல்லா ரோடுக்கு முன்னாடி அங்க ஃபுல்லா மண்ணு இருக்கா அதுல இருந்து ஏத்துறப்போ லைட்டா ஒரு மாரி ஸ்லிப் ஆகு அப்போவு அதே மாரிதா ஆயிடுச்சு போல ஆ ஆயிடுச்சா அக்கா டொம்முன்னு விழுந்தாச்சு அண்ணாவும் அவங்க எழுந்துருச்சு ட்டாங்க ஆனா அண்ணா வந்து மேனேஜ் பண்ணி எந்திசிட்டாங்க அக்கா தா வண்டி குள்ள மாட்டிக்கிட்டாங்க எந்தி
ஐயோ
அதுக்கப்றோ என்ன பண்ணிட்டு இருக்க எழும்பு எழுப்பி விடணும்லா ஆ ஜாலியா படுத்துருக்க ஐயோ எந்திக்க முடியல ஆமா ஏ ஜாலியா படுத்துருக்கீங்க எந்திரி அப்டின்ருக்காங்க எந்திக்க முடிய ஐயோ அப்டினு சொல்ட்டு அதுக்கப்றோ வன்டிய தூக்கி விட்டதுக்கப்றோ அக்கா எந்திச்சிருக்கா
சரிதா
இதுவ இதுக்கு முந்தன நாள் அண்ணா மட்டு ஒரு தடவ அப்டி விழுந்துருக்காங்க அப்ப எல்லாரு சம்பவமா மாத்தி மாத்தி பண்ணிட்டு தா இருக்கீங்களா செரி அப்ப நம்ம நம்ம பிகின்னர் தான அவங்களா ப்ரோ எக்ஸ்பட் ட்ரைவர் அவங்களுக்கே இந்த நலமன்னா அப்போ செரி ஓகே நம்ளுக்கு செரி கத்துக்லா